ஆஹ் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்
ஆஹ் நல்லா இருக்கே தோழி இப்ப ஏதாவது இப்ப எதுவும் நிகழ்ச்சிக்குலாம் போயிட்டு வந்தீங்களா தோழி
ஆமா இப்ப இங்க சொந்தக்காரவுங்க ஒரு கல்யாணத்துக்கு போய்டு வந்தேப்பா அத பாத்ததுல இருந்து நெறைய விஷ்யோ தெரிஞ்சுக் டே நானு சில விஷயங்கள்லா எனக்கே வருத்தமாவு இருந்துச்சு உஹ நிச்சயமா என்ன பண்ணாங்க கல்யாணத்துல வந்துட்டு நல்ல அழைப்பிதல்லா குடுத்து நல்லாதா வரவேற்திருந்தாங்க இப்பே அங்க போனோனா நா சிம்பிளா போய்டேபா கிஃப்ட் எல்லா வந்துட்டு சாதாரணமாதானே கொஞ்சோ தூரத்து சொந்தோ என்னோட அக்கா தங்கச்சிங்கெல்லா என்ன பண்ணிட்டாங்க அவங்க வாங்க போறதெலா என்ட சொல்லல சும்மா பணம் மட்டு வச்சிட்டு வருவோ அப்டின்னு சொன்னாங்கன்டு நானு போய்டே அங்க பாத் தா எல்லாரு கிஃப்டலா அந்த நேரத்துல இன்ஸ்டென்ட் குடுத்து போட்டோ ஷூட்லா பண்ணிட்டாங்க அப்ப நா ஒண்ணு வாங்கமா போய்டே அது எனக் ரொம்ப இன்சல்ட்டிங்கா ஒரு வருத்தமா இருக்க மாதிரி இருந்துச்சு
உங்களட்ட சொல்லிருந்தா நீங்களு அழக வேற மாரில டிரஸ் பண்ணிட்டு அந்த மாரி டிரஸ் கோடெல்லா சொல்லி வச்சுட்டு கூட நம்ம போ பண்ணிட்டு போலாம்ல அழக இருந்திருக்கும்ல
ஆமா நிச்சயமா நம்ளோட ஃப்ரெண்ட் கல்யாணம் கூட வருதுல்ல அதுல நம்ம அந்த மாரி பண்ணிடுவோமா நம்ம டிரெஸ்ஸிங் சென்ஸ்லா வேற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு நிச் ஆஹ் நம்ப எதாவது கிஃப் பட்டு வாங்கி குடுக்கலானு நெனைக்கிறே ஏனா போன கல்யாணத்துல இந்த மாதிரி ஆயிட்டு இப்ப வரப்போற நம்ப ஃப்ரெண்டு் கல்யாணத்துக்கு என்ன கிஃப்டு வாங்கலான்னு நெனைக்கிறீங்க
எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மில்டன் ஹாட்பேக்கு அந்த மூணு செட் உள்ளது அந்த மாரிலா நம்ம வாங்கி தந்த அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆனயுபோது எல்லாருமே முக்காவாசிப் பேரு அண்ணா அந்த ஹாட்பேக் அந்த மாரிலா தா வாங்கி தருவாங்க இல்லன்னா நம்ம இந்த இண்டக்ஷன் அந்த மாரி வாங்கி தரலா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்டின்னா நண்பர்கள் அப்டின்னா நம்ம இந்த இண்டக்ஷன் வந்து கொஞ்சோ அட்வான்ஸ்டு மாடல் இல்ல கெட்டில்ல வந்து அட்வான்ஸ்டு மாடல் அந்த மாரி நம்ப வாங்கி தரலா எனக்கு தோணுகிறது அவுங்களுக்கு யூஸ்
ஆமா வீட்டு உபயோகப் பொருளா இருக் கு ஆனா பாத்தீங்கன்னா என்னோட திருமணத்துல வந்து எனக்கு வீட்டு உபயோக பொருள்ல்லா வாங்கி குடுத்தாங்கல்ல அது விட வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு வெள்ளி நாணயோ வந்து கிப்ட் பண்ணுனா அது சாதாரண அஞ்சி கிராம் உள்ள வெள்ளி நாணயந்தா அப்ப அதோட மதிப்பு கம்மி தா ஆனா இன்னக்கி பாருங்களே அதோட மதிப்பு எவ்ளோ வெள்ளி விலை ஏற ஏற ரொம்ப அதிகமாயிடுச்சில்ல அந்த மாதிரி வாங் குனம்னா அத வந்து நம்ம அவுங்க தூக்கியு போட மாட்டாங்க வேற யாருக்கு குடுக் கவு மாட்டாங்க வச்சிப்பாங்க அவுங்களுக்கு இருக்க இருக்க மதிப்பு ஏறுமுல்ல ஆ நம்ப வந்துட் நம்ப சேர்ற அமௌண்ட பொறுத்து அந்த மாதிரி கூட முடிஞ்சா நம்ப வாங்கி கொடுப்போ நாணயமா வந்து கொடுத்துட்டோம்னா அவுங்களுக்கு எதிர்காலத்திலயு மதிப்பு ஏறு ஒரு பயனுள்ளதா இருக்கு
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க சொல்றதுமே ஒரு விதத் துல நல்லதுதா அதுனா நீங்க சொல்ற மாரி அவங்க வந்து டக்குன்னு அத எடுத்து கொண்டு போய் குடுத்து இது பண்ணிட மாட் டாங்க அவுங்களுக்கு வந்து உதவு கண்டிப்பா அத மாரி பண்ணலா தோழி
நிச்சயமா அதே மாதிரி நம்ப ஃப்ரெண்டு எல்லாரு சேந்துட்டு கல்யாணத்துக்கு போம் போது நம்ம முன்னாடி ஒரு திட்ட திட்டமிட்டுதா போகணு நம்பளா தனித்தனியா போக வேண்டா ஏன்னா நம்ம அனைவரோட வீடுமே வந்துட்டு ஒரே போற ஒரு பாதேல தான பக்கத்து பக்கத்துல இல்லனாலு போற ரூட்டுங்கிறது நமக்கு ஒண்ணுதான ஏன்னா நம்ப ஒன்னா இது ஒரு வேன் மாரி புக்கிங் பண்ணி போகுமா ஏன்னா மேரேஜ் வந்துட் ஒரு கோவில்ல நடக்குறதுனால நம்ப அத சுத்தி உள்ள பகுதிகளையு நம்ப சுத்தி பாத்த மாதிரி இருக்குல்ல
கண்டிப்பாக தோழி நீங்க சொல்றது நல்லதுதா ஏன்னா நம்பளு வந்து எங்கேயு போறது இல்ல இந்த மாரி நிகழ்ச்சிக்கெல்லாம் இப்ப கல்யாண நிகழ்ச்சிக்கெல்லா போயி்ட்டு அப்டியே அங்க உள்ள இதெல்லா என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கலா அந்த ஊர்லயு நம்பளுக்கு கொஞ்சோ வெளில வந்த இது கொஞ்ச ரிலாக்ஸா இருக் கும்ல தோழி நம்ம வீட்லயே சமை த்து விட்டு அப்டியேதானே தோழி இருக்கிறோ
ஆமா எதுனாலன்னா நம்ப தனித்தனியா நம்ப தனிப்பட்ட வாகனத்துல அவுங்கவுங்க பைக்ல வரோன்னு வச்சுங்ளே நம்ம போ யினே நம்ம ஃபேமலியோட வருவோ போய் மேரேஜ்ல ஒரு பத்து நிமிஷந்தா பேசிட்டுருப்போ அது கட்டி நம்ப ஹஸ்பண்ட் நம்ப குழந்தைங்க எல்லா நம்பள கூப்ட ஆரம்பிச் சிரு வாங்க போய் தனியா சாப்டுவோ அவுங்க அவுங்க வீட்டு வேலைக்காக ஓடிடுவோ அதுவே ஒரு வாகனோன் போகும் போது நம்ப ஒரு டிராவல் பண்ற நேரத்துலயாவது நம்ம கூட ஒரு பேசிக்கிட்டு ஒரு ஜாலியா நம்பல்லா வரலாம்ல நம்ப ஃபேமிலியோடையு வந்துட்டு
ஆமா தோழி ஆமா தோழி அத அத பாத்தீங்கன்னா நம்ப நண்பர்கள் கூட ஹஸ்பண்ட் எல்லாரையு அழச்சிட்டு போம்போது அவுங்களு கொஞ்சோ வந்து பேசுவாங்க கொஞ்சோ நண்பர்கள் ஆ கவு வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு அது அப்டியே ஃபேமிலியாகவு நல்லா இருக்கும்ல குடும்பமாகன்னா
சொன்ன ஐடியா தா எனக்குமே தோணுனுச்சி ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரு ஃப்ரெண்ட்டா இருந்தாலு பெண்கள பொறுத்த அளவுல கணவர் நம்ளோட கணவரு ஃப்ரெண்ட்டோட கணவரு நண்பர்கள் ஆன தா நம்ப அடுத்து வீட்டுக்குல்லா போய் வர முடியு ஆ அவுங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா நீங்க தா அவரோட நல்லா பேசு வீங்களே வாங்க நீங்க நம்ப போய் அவுங்க வீட்டுக்கு போய்ட்டு வரலா அப்டிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு மெய்ட் கெடைக்கும்ல நீீட்டு கெடைக்கு அந்த மாதிரி திரி தா நானுமே கொஞ்சோ ஆசப்பட்டுட்டு இருக்கே அதே மாதிரி இப்ப எல்லாரு பண்ற மாதிரி டிரஸ் கோடு யூஸ்வல் நம்ப ஒரே மாதிரி போட்டுடுவோம்ப்பா ஆனா சேரீ வேண்டா நம்ப வேற ஏதாவது கொஞ்சோ வெஸ்டன்ல வந்துட் டு நல்ல ஒரு சுடிதாரா இருந்தாலு ஒரு கிராண்டா சேமா அப்டி போட்டுடுவோ
ஆ கண் கண்டிப்பா அது அப்டிதா அந்த மாரி போட்டாலு நல்லாம் இருக்கும் தோழி
ஏனா யூஸ்வலா எல்லாருமே சேரீ தானே இப்ப சேமா போட்டுட்ருக்காங்க சேரீ கட்னா நம்பளு கொஞ்சோ இதா தெரிவோ கொஞ்சோ ஏஜிடா ஆன மாரி இருக்கு நம்ப சுடிதாரு அப்டி எடுத்துக்கலா நிச்சயம் ஆ நம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்த மாதிரி நம்ப பிள்ளைங்களையு மே வந்துட்டு ஃப்ரெண்ட் ஸுங்களா ஒருத்தோட ஒருத்த அறிமுகப்படுத்தி வைக்கனு அடுத்த தலைமுறைக்கு அது பரவுனுல ஏனா சொந்தக்கா ரவங்கனா நிச்சியமா சொந்தமா அடுத்த தலைமுறைக்கு வந்தர்றாங்க நண்பர்கள்ங்கும் போது நீங்க நெனச்சி பாருங்களே நம்ப கா லேஸ் படிக்கம்போது ஃபிரண்ட வந்துட்டு குளோஸ் ஃபிரண்ட நம்ப நித்து பாப்போ அவ இல்லாம இரு க்க மட்டு அவ சாப்பாடுதா நம்ப எடுத்து சாப்டுவோ ஒரு நாள் வல்ல நாளு ஈவினிங் வந்து ஃபோன் பண்ணுவோ அவ்ளோ அன்னோனியம்மா இருந்த நட்பலா இன்னிக்கு யாரோ மாதிரி
ஆமா தோழி கண்டிப்பா தோழி செல பேரு இருக்காங்க தோழி ஃபுல்லாவே வராங்க சில பேர் வந்து ரொம்ப குளோஸா இருக்கோம்ல புது புது அவங்களா வந் இப்ப பேசுறது கூட இல்ல தோழி பாத்தீங்ன்னா
அவங்க நம்பரு நம்ப ஃபோன்ல இருக்குனு நம்ப வச்சிருக்கோ அவ்ளோதா அவங்க எதாது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா நம்ப பாக்றோ நம்ப போட்டா அவங்க பாக்றாங்க மத்தபடி அந்த நட் பு வளர முடிய ஆனா ஆண்களுக்கு வந்துட்டு அது எத்தனை தலைமுறை ஆானாலு வந்துட்டு நமக்கு பெண்கள் சுதந்திரோ கெடச்சிருக்கு து என்னென்னமோ சொன்னாலு ஆண்கள் தாங்க அவங்க நட்ப வந்துட்டு நல்ல பலமா வச்சுக்கிறாங்க பெண்களால அது முடில தானே
கண்டிப்பா தோழி அது நெஜமா முடியலதா தோழி எதோ ம் நூத்துல எதா என்னா அம்பது பர்சன்டேஜ் வேனா இருக்கலா தோழி பாதிக்கு பாதி இருக்க இருக்காங்க அந்த மாரி ஆனா இங்க வந்து இப் பதிக்கு இல்ல தோழி ஆனா ஆனா பா ஜ பசங்க தா நெறையா பேர் இருக்காங்க தோழி கல்யாணோ ஆனாலும் அதே நன் நட்பு வந்து தொடந்துகிட்டே தா தோழி இருக்கிறது நம்பளால விட்டுட்டு டக் குனு போ முடியாது குடும்பத்த விட்டுட்டு அவங்க வந்து டக்குன்னு சரி ரெண் நாள் பொய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு பொய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட் லா வராங்க வெளியிலலா பொயிட்டு வராங்க ஏ டூரு கொடைக்கானல் அப்ட்லா குட போறாங்கள தோழி சில நண்பர்கள்லா
ஆமா இந்த ஏக்கத்துக்காக தா நா இப்ப வந்து நம்பளோட வரப்போற நம்ப ஃப்ரெண்டு கல்யாணத் துல வந்து நம்ப எல்லாரு ஒன்னா ஒரு எடத்துக்கு போகனு நம்பலா மீட் பண்ணனு அப்டிங்கறதே என்னோட ஒரு ஆச யாவே வச்சிருக்கேபா நீங்க நம்ப திட்டம் போட்ட மாரி மத்த பெண்ணுகள்டயு சொல்லிட்டு எல்லாரையு அவுங்கவுங்க ஹஸ்பண்ட்ட வீட்ல ஃபேமிலி டலா வந்துட்டு ஒரு பர்மிஷன் வாங்க சொல்லனு ஏனா அவங்க சொல்லாம நம்ப போ முடியாதுல்ல அது ஒரு பிரச்சன இருக்கு நம்ப வந்
எல்லார் வீட்லியு ஒரே மாரி இருப்பாங்கனு சொல்ல முடியாது சில பேர் வீட்ல கொஞ்சோ கண்டிஷனு பணா பன்னுவாங்கல தோழி அதனால நம்ப எல்லார்டியு பேசிட்டு முடிவு படு எடுத்து இது பண்ணுவோ யாரையும் வந்த அந்த மாரி ரொம்ப கட்டாயமும் படு த்து வேனா விருப்பப்பட்றவங்க இது இத ஆவுட்டு ஏனா நம்ப கட்டாயப்படுத்தி வந்து அவுங்களுக்கு எதுவு பிரச்சன வந்தரக்கூ டாது
ஆமா நம்ப சந்தோஷத்துக்காக வந்துட்டு வீட்ல போயி தினோ ஒரு பிரச்சனனா அது வருத்தமா இரு க்கு அதே மாதிரி செலவுகளு வந்து ரொம்ப ஆடம்பரோ இல்லாம நம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணிபோ ஏனா ஒவ்வொர்த்தவங்களோட குடும்ப சூழ்நிலையு ஒரு மாதிரி இருக்
ஆமாங் தோழி இப்ப நம்ப போற எடங் கூட பக்கத்துல கூட பீச்லா கூட இருக்கு தோழி நம்ப அங்க வந்து ந நண்பர்கள் கூட வந்து இருந்தாலே அவ்வளவு சந்தோஷோ மாக இருக்குன் தோழி கண்டிப்பாக
ஆமா அது ரொம்பவே நல்ல விஷ்யோ நம்ப வந்துட்டு காலேஜ் படிக்குமோது நம்பல்லா ஒன்னா போய் பீச்சுல விள்யாண் டுந்திருக்கோ ஆனா இப்ப எதோ ஒரு கல்யாணொங்கிற ஒரு விஷ்யத்த வெச்சுப் போறோ போய்ட்டு வரலா நம்ப ஃபேம்லியோட நம்ப போவோம்ப்பா பீச்சுக்கு ஆனா எ ஹஸ்பண்டு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தண்ணில எறங்க புடிக்காது நீ உ பிள்ள போயி அங்க விளையான்டுட்டு வாங்க நா இங்க உக்காந்திருப்போ உங்க பொருளு க்கு பாதுகாப்பு அப்டினு உக்காந்துடுவாங்க எனக்கு தனியா போய் நம்ம நீங்க எ வ்ளோ நேரோ நிப்பீங்க சொல்லுங்க ஒரு அர மணி நேரத்துக்கு மேல அளு த்து போய்டு தனியா நிக்கிற மாதிரி இருக்கு ம் அதுவ் எ க்கு வந்துட்டு இந்த பீச்சுங்கிற ஒரு ஆர்வமே எது இப் டெய் இப்ப பாருங்க எங்க வீட்டுக்கு ப ஒரு இருவது கிலோமீட் டர்லே தா பீச் இருக்கு ஆனாலு அந்த பீச்சு போணுங்கிற ஆர்வமே எனக்கு கெடையவே கெடையாது நம்போ பீச்சு போறோங்ற்தொட யாரு கூட போறங்கறதுலதான இ
அ ஆமா நெஜோந்தா தோழி அது போயி நம்ப அந்த சந்தோஷத்த அனுபவிக்கணு தோழி
உம் அ அது நம்பளோட நண்பர்கள் எல்லா சேந்து நிச்சியமா போவோ ஏனா எ கணவரோடு போகும் போது அவுங்கதா சொல்லிட்டேனே தண்ணிக்கு எனக்கு சம்மந்தில்லனு தனியா இரு ப்பாங்க அங்க போனா எல்லாரு நல்லா ஜாலியா ஃபேம்லியா விளையாண்டுட்ருப்பாங்க அந்த ஒரு
ல்லா சேந்து போவோம்ல தோழி அப்ப உங்க கணவர பாருங்கள மத்த நண்பர்களோட அ கணவர் கூட சேந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க பாரு ங்களே
நிச்சியமா அதுதா பண்ணணு நம்போ போறப்போ கல்யாணத்துல சாப்டுடுவோ ஆனா வந்துட்டு கால சாப்பாடோட அங்க முடிச்சுட்டு போய்றதனால மத்தியானோ எதாவ்தொரு ரெஸ்டாரண்ட்ல சாப்புல்லாமா பா இல்ல வீட்ல வந்து சாப்ட்டுக்லாமா ஆனா ஏனா இவ்வுளோ பேரு இருக்காங்கங்கும் போது நம்ப செலவையு யோஸ்ச்சு
ஆமா ஆமா
அ யாரு பண குடுப்பாங்க அப்டிங்கிற மாதிரி யோஸ்ச்சு ஆனா அது ஒரு சங்கடமான சூழலாவு ஆய் டுல அதெல்லாம யோசிச்சு பாக்கணு ஏனா நம்ப கூட்டமா போறோங்கமோது ஒரு சாப்பாடு பத்தன
இல்ல தோழி அழகா வந்து நா என்ன சொல்றே இப்ப வந்து நம்ம போறத் ரு இந்த கார்ல இல்ல வேன்ல தா புடிச்சு போ போறோ மதியத்துக்கு நம்ம எதாவ்து செஞ்சு எடுத்துட்டா ஆளுக்கு கொஞ்சு கொஞ்சோ எல்லார் வீட்லயு செஞ்சு எடுத்துட்டா அது ஒரு ஜாலியா நம்ம ஒரு ஒரு ஒரு பார்க்லேயோ அங்கயோ எங்கயோ வந்து சாப்டுட்டு அதுக்கப்றோ பீச்சுக்குல்லா போய்ட்டு நல்லா இது பண்ணிட்டு வர்லா சந்தோஷ்மா இருந்துட்டு வரலாம்ல தோழி அப்புடியு பண்லாமே தோழி
நிச்சியமா நீங்க சொல்றது நல்ல ஐடியா தா ஏன்னா மா காலைல நம்ப கல்யாண்த்துல சாப் போடுறதே நம்க்கு மந்துன் இருக்கு மதியானோ ஓரளவுக்கு லைட்டா தா சாப்டுவோ எதாவ்து ஒரு புளி சாதம் ஒரு லெமன் சாதம் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய்டுவோ நம்ப எல்லா ஒன்னா உக்காந்து அதா பீச்சுக்கு முன்னாடியே சாப்பிட எடோ இருக்குல அங்க ஒரு ஒன்னா உக்காந்து பகிர்ந்து சாப்ட்டுடுவோ ஒரு பேப்பர் ப்ளேட்டு ஒரு வாட்ரு கேன் ஒரு டென் லிட் ட்ரு இருக்கற மாதிரி எடுத்துட்டு போய்ட்டோம்னா போது ஏன்னா அ பேப்பரு ப்ளேட்னா சாப்டுட்டு கூட அப்டே யூ சன் த்ரோவா போய்டுல நீ நல்ல ஒ ரு யோசன சொல்லிருக்கீங்க அதவே பண்ணுவோ நம்ம நிச்சியமா
ஏனா நெறய பகிர்ந்துக்கவு வாய் ப்பிருக்கு தோழி கொஞ்சு அதா நண்பர்களாகவு வாய்ப்பு இருக்கு நம்ப்ளோட கணவர் எல்லாரு மத் த கணவர்கள்கள் கூட பேசும்போது அ ச சில பேரு வந்து நட்பு அதிகமாவுறதும் வாய்ப்பு இருக்குல்ல தோழி
நிச்சயமா இப்ப நீங்க நம்ம மேரேஜிக்கு போறோ எல்லாமே ஓக்கேதா நம்ப ட்ரெஸ் கூட முடிஞ்சாதா ப்ரெண்ட்ஸுங்கள்ளா சேந்து எடுப்போன் சொல்லிருக்கோ ஏனா வந்துட்டு ஃபுல் டேவு வந்து சேரில இருந்தம்னா நமக்கு அது செட்டாகாது அதுவு பட்டு பொடவைளெல்லா போனம்னா பீச்செல்லா செட்டாகாது நீங்க எப்டி திருமணத்துக்லா போரோனா மொ த நாளே நெறய மேக்கப்லாம் பண்ணி அரேஞ்சுமெண்ஸு
அப்டிலா அ ஆ அதெல்லா பண்ணது இல்ல தோழி கல்யாணத் தப்ப பண்ணதோட சரி தோழி எனக்கு வந்து பொறும இல்ல தோழி பேஷியல் பண்ணிட்டு அங்க உட்காந் கண்ண மூடிட்டு உட்கார்ந்து இருக்றது கொஞ்ச சாத்தியம் இல்லாதது அது வந்து கல்யாண துக்காக பண்ணது அதோட முடிஞ்சி
நமக்கெலா நேரமு இல்லாம போயிடுச்சு இல்ல
பத்தா ததுக்கு எனக்கு அத தடவிட்டு உட்காந்துருந்தா என்னமோ ஒரு மாதிரியா அந்த மாரி தோழி மத்தபடி வீட்ல ஏதாவது நானே பண்ணிக்கிறது கடல மாவு அந்த மாரி போட்டுக்றது உண்டு தோழி
நிச்சயமா நா வந்துட்டு ஒரு த்ரெட்டிங் மட்டு பண்ணிட்டோம்னா ஒரு திருப்தியா கு இதெல்லா வந்துட்டு ஏனா புருவங்கள் ஒன்று சேர்ந்துடுமா அதுல வந்து பொட்டு வச்சோம்னா நிறைய பேரு ஒம் பொட்டு எங்க அது கூட்ட அடிக்கடி கீழ விழுந்துடு அது கேட்டுட்டே இருப்பாங்க அதனால ஒரு கல்யாணத்துக்கு போறத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போனா தா நல்லா
ஆமா நல்லா இருக்காது கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம த்ரெட்டிங் பண்ணாலே முகம் கொஞ்ச பளிச்சின்னு கொடுக்
ஆமா மொகத்துல உள்ள இந்த முடிகலெல்லா நீக்கிடுறாங்கல்ல அதனால ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு செல் கான்பிடெண்டடா இருக்கற மாதிரி ஒரு இதா இருக்கு நிச்சயமா நாங்களுமே அதா பண்ணிலானு நெனைச்சிட்டு இருக்கே எல்லா திட்டங்களையும் மத் த ஃப்ரெண்டுடையு சொல்லி நம்ம முடிவு எடு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி பின்பு தொடரும் நன்றி தோழி